ஹலோ
ஹலோ
ஆ நிதீஷ் ப்ரோ கேக்குதா
ஆ கேக் கேக்குது நீங்க பேசறது லோவா கேக்குது எனக்கு
இப்ப கேகுதா ப்ரோ
ந்த ஒரே நிமிஷ இரு ம்மா சவுண்ட் அதிகமா கேக்குறே அ ஹலோ இப்ப சொல்லுங்க
அ கேக்குதா ப்ரோ
ஆ இப்ப கேக்குது
அ சொல்லுங்க ப்ரோ நா சும்மா ப்ரோ காத்து வாங்கிட்ருக்கே
சே சேரி
நீங்க ப்ரோ நீங்க என்ன பண்றீங்க என்ன ப்ரோ புரில சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க
ப்ரோ நானு சும்மாதா ப்ரோ உட்காந்துருக்கே நீங்க எங்க ப்ரோ ஸ்கூல்லா படிச்சீங்க
நா ஸ்கூல் இங்கதா ப்ரோ ஒசூர்ல ப்ரோ
ஓசூர்லயா சூப்பர் சூப்பர் ப்ரோ நீங்க ஸ்கூல்ல போ நா வந்து திருச்சில லோக்கல் ஸ்கூல்ல படிச்சே ப்ரோ நீங்க என்ன ப்ரோ ஸ்கூல்ல கோ எட்டா இல்ல பாய்ஸ் ஸ்கூலா
நா வந்து க கம்பைன் ப்ரோ
ஓ கம்பைன் தானா ஒ
ஆமா ப்ரோ லெவல்து டுவெல்து தா கொஞ்சோ இந்த ஸ்கூலு ப்ரோ பாய்ஸ் ஸ்கூல் டு தாங்க ன்ன ப்ரோ ஹலோ கேக்குதா ப்ரோ லவல்த் டுவெல் தா நா கம்பைன் ப்ரோ ப்ரோ நீங்க நீங்க எப்டி ப்ரோ பச்சிங்க எல்லாமே என்ன கோ எட்ஜ் கோ எஜுகேஷனா ஃபுல்லா
நா ஃபுல்லா பாயஸ் ஸ்கூல் தா ப்ரோ
அப்டிங்ளா இப்ப ப்ரோ இப்ப என்ன பண்றீங்க ப்ரோ
இப்போ காலேஜ் படிக்கிறே ப்ரோ
அப்டிங்ளா காலேஜ் படிக்கிறீங்ளா
ப்ரோ நீங்க சைல்ட்ஹுட் மெமரிஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க ப்ரோ கேப்போ
சைல்டுஹூட் மெமரீஸ்லா என்ன இருக்கு ப்ரோ என்ன இருக்கு ப்ரோ ஜாலியா சு த்துறது எதுமே இப்போ என்ன ஞாபகம் இல்ல ப்ரோ உங்டீங்க ஏதா சொல்லுங்க ப்ரோ நா கேக்குற
நெ நா சைல்டடுஹுட் மெமரிஸ்னா நா அடிக்கடி நெறய ஊருக்கு போவே ப்ரோ எங்க பாட்டிக்கு வந்து சொந்தக்காரங்க பாட்டியோட அக் அக்கா தங்கச்சில்லா இருக்காங்கல்ல
ஆமா
அவுங்களோட அக்கா வந்து கேரளால இருக்காங்க அவுங்களோட தங்கச்சி வந்து ஒர் மும்பைல இருக்காங்க இன்னொரு தங்கச்சி சென்னைல இருக்காங்க
ஓகே
போ சின்ன வயசல லீவ் எல்லா விட்டா ஓடி வந்துருவே இங்க மும்பை போவே கேரளா போவே சென்னை வருவே சின்ன வயசுல அங் ஊர் சுத்த வரம் போது ரொம்ப ஜாலியா இருக்கு ப்ரோ ஏதாவது கல்யாண சம்மர் ஹாலிடேஸ்லா வந்துச்சுன்னா
ஆ
கிளம்பி மு மு மும்பை போயிருவோ மும்பை போட்டு ஒரு பத்து ரூவால தங்கிட்டு வருவோ திரும்ப
ம் ம்
நீங்க எங்கேயாது வெளிய ஊருக்கு போய் இருக்கீங்ளா ப்ரோ
இல்ல ப்ரோ புரில
நீ எங்க வெளிய ஊர் எங்க வெளிய எங்கயாவது ஊருக்கு போயிருக்கீங்ளா ப்ரோ
ஆ நா போயிருக்கே ப்ரோ இது கன்னியாகுமரி போயிருக்கே
ஆ
எய ஃப்ரெண்டோட ஊர் ப்ரோ ஃப்ரெண்டோட வந்து இந்த பெஸ்டிவலாக கூட்டுனு போனா ப்ரோ
ஓ சூப்பர் சூப்பர் ப்ரோ ஆ
அங்க நல்லா இருக்கும் ப்ரோ நல்ல ஒரு ஸ்பெஷிபி கான ஒரு பிளேஸு நல்லா ஒரு என்விரான்மெண்ட் இருக்கு அங்க ஃபுல்லா அந்த
ஸ்லோவா தான்னே
ன்னப்ரோ
மலயாளோ மலயாளம் பேசுவாங்கதானே
ஆஹ் பேசுவாங்க ப்ரோ அந்த அந்த எட அந்த ஏரியா ஃபுல்லா என்னன்னா ஒரு பீச் பக்கத்துல அவங்க வீடு ப்ரோ அவன் பேரு தோனினு அவன் பேரு அவுங்க வீடு பக்கத்துல அவுங்க வீடு ஐ மீன்னு பீச் பக்கத்துல அவங்க வீடு இருக்கு அந்த பீச் பக்கத்துல அவங் வீட்னால ஃபுல்லா மழ வந்துச்சுன்னா அந்த வீடு எல்லா ஒரு என்ன சொல்றது அப்டியே அழிஞ்சிரு அந்த மாரி ப்ரோ இந்த மாரி ஏரியா ரொம்ப வ மழ வந்துச்சினா
ஆஹ்
ஆனா சாப்பாடுக்கு வந்து என்ன சொல்றது இப்போ அவங்க அப்பா தொழிலுக்குன்னு போனாதா மீன் தொழிலு அதுல ஃபுல்லா சம்பாரிக்கலா ப்ரோ ஆமா ப்ரோ மீன் புடிக்கறாரு சோ அந்த தொழில்ல வந்து ஆஹ் ஒ அவ்ங்கப்பா போனாருன்னு நென்ச்சிக்கோங்க
ஹக்காம்
செரியான காசு வரும் ப்ரோ ஆனா ஃபுல்லா மீ அவுங்க வீட்டுக்கு நா போயிருந்த நாளு ஒரு அஞ்சு நாளு இருந்த அஞ்சு நாள்லியும் மீனு அந்த நண்டு எல்லாமே இந்த இந்த ஐட்டம்ஸ் தா ப்ரோ ப்ரானு ஃபிஷ்ஷு ஃபுல்லா ப்ரோ அவன் சாப்புட்றது ஃபுல்லா இந்த ஐட்டம்ஸ் தா நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ரோட்டீன் கெடைக்கும் ப்ரோ அந்த மாரி அ ஏரியால தா
ஆஹ்ஹா நீங்க கா கப்பல்ல போனீங்களா ப்ரோ
ப்ரோ நா போல ப்ரோ பட் அவன் கூட்னு போறன்னு சொன்னா கூட்னு போறன்னு சொன்னா பட் இது வரைக்கும் போல
சரி
சூப்பரா இருந்துச்சு ப்ரோ அது அந்த ஏரியாலா நம்ம அந்த மாரி ஏரியாதா நம்போ போணு நல்லா இது ப்ரோ ன்ன சொல்றது ஒரு ஃப்ளோட்டிங்கான ஏரியா சூப்பரா இருக்கும் ப்ரோ அந்த காத்து இந்த ஒரு நம்ப இந்த டைம்ல வந்து ஒரு நெருப்பு நைட் டைம்லலா அந்த நெருப்பெல்லா போட்டு அந்த சில் பண்ணுவோ பாத்தீங்ளா அந்த மாரிலா சூப்பரா இருக்கு ப்ரோ அந்த மாரிலா
ஆ
நீங்க எதாச்சு பண்ணிருக்கீங்களா ப்ரோ இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ்
நா அதா நா இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் எதுவு பண்ணதில்ல ப்ரோ ஆனா இந்த மாரி போனுன்னு ஆச எனக்கு வந்து சின்னு எனக்கு வந்து ஆஹ் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சி
ஆ
இந் தமிழ்நாட்ட உட்டே போயிறணு நேரா வந்து ஜம்மு‌ அண்‌ கேஸ்மீர் போயிறணு
ஏன் ப்ரோ தமிழ்நாடு புடிக்காதா
போய் இல்ல அப்டின்னு இல்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் போய்ட்டு ஒரு அஞ்சு வருஷோ ஜம்மு அண் காஷ்மீர்லருந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் இந்தியால இருக்குர எல்லா ஸ்டேட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரு அப்டி கீழே ஹிமாச்சல் பிரதேஷு உத்தரப்பிரதேஷா அப்டியே இந்த அ ருணாச்சல் பிரதேஷ் அப்டியே நார்த் ஈஸ்ட் அப்டியே வெஸ்ட் சைடு குஜராத் இது ராஜஸ்தானு நடுல அப்டியே மத்த மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கரு அப்பறோ நார்த் ஈஸ்ட் டு அசாமு, மேகாலயா சிக்கிமு, அப்டியே முடிச் சு அப்டியே பொறுமையா கொஞ்ச கொஞ்சமா அந்த இரு‌ இந்தியால இருக்க மொத்த இருபத்தொன்போது ஸ்டேட் எல்லத்தையு போய் பாத்துட்டு வரனு ஆச ப்ரோ
ஓஹோ அப்டீங்ளா
அப்டியே போயிட்டு அப்டியே மக்களோட மக்களா வாழ்ந்து கெடக்கிற வேலய செஞ்சுக்கிட்டு கெடக்கறத சாப்டுகிட்டு கெடச்ச எடத்துல தூங்கிட்டு
ஆஹ
ஒரு ரெண்டு வருஷோ இல்ல மூணு வருஷோ அப்டியே ஜாலியா சுத்திட்டு வரனு ப்ரோ லைஃப்னா என்னான்னு தெரியு ப்ரோ அப்பதா
ஓகே ஓகே ப்ரோ, ஆனா ப்ரோ நீங்க ஒரு ஜாப்ல செட்டில் ஆனீங்னா அந்த ஒரு சேலரியோட நீங்க ஒரு ட்ரிப் போனீங்னா அந்த மாரி போங்க ப்ரோ ஏன்னா நம்ப ஒரு லைஃப் வந்து ஒரு வாழ்றோல்ல அது கொஞ்சோ நல்லா பாக்குணுனு பாருங்க ப்ரோ
அதா ப்ரோ என்னன்னா இப்போ வந்து இப்ப ஜாப் கெடைக்குது இப்ப எனக்கு வந்து எ என்னோட லைப்ல கோல் இருக்குது ஒன்னே ஒண்ணுதா எனக் தெரி ஞ்சி அதையு நா ஒரு இருவத்தஞ்சு இரு இருவத்தியேழு இருவாத்தியெட்டு வயசு குள்ள நா அத நா அத அதையு நா முடிச்சிருவே வச்சுக்கோங்கள அதுக்கப்றோ எனக்கு லைஃப் ஃப்ல எனக்கு என்றது சொல்றது சொலிக்கிறதுக்கு யாரு இல் ல சொல்லிக்ற அளவுக்கு பெருசா குறிக்கோள்னு ஒன்னு இல்ல சோ போய் லைஃப்ல என்னன்னு தெரிஞ்சுக்குவோ அப்டின்னு சொல்லிட்டு அதெல்லா போய் ஊர் சுத்தி பாத்துட்டு வரணு எல்லா லாங் வேஜ் பேசி தெரிஞ்சுக்கணு கெடைக்கிற வேல செய்யணு கெடச்சத சாப் ச்சத தூங்கணு எப்டி இது சா அத சர்வே பண்ண தெரிஞ்சுக்குணு அப்டின்னு ஆச ப்ரோ எனக்கு
சேரிங்க இப்ப கரைக்டாதா பேசுறீங்க நீங்க
நா
பரவால்ல வேற என்ன ஏதாச்சு ஆச இருக்கா ப்ரோ உங்களுக்கு
எனக்கு வேற என்ன ப்ரோ ஆச நல்லா ஊர் சுத்தி முடிச்சுட்டு ஒரு நாப்பது நாப்பத்தஞ்சு வயசு ஓடி முடிச்சுட்டு ஏதாவது ஒரு ப கிராமத்துல போயிட்டு ஒரு ஆட்டு பண்ண மத்த விவசாயோ அதெல்லா பாத்துட்டு அப்டியே ஒரமா செட்டில்லாயிடுனு ப்ரோ
ஓகே ப்ரோ நீங்க விவசாயம்லா பாத்துருக்கீங்ளா எப்டி இருக்கு என்ன கத பட் அந்த விவசாயத்துலலா எங்க பாட்டியெல்லா வச்சிருந்தாங்க ப்ரோ விவசாயம் எல்லா அப்டியே அவங்க வந்து அந்த நீங்க எல்லாரு வந்து விவசாயம் ஈஸினு சொல் றாங்க ப்ரோ பட் அங்க போயிட்டு பண்ணா அந்த வெயில்ல போயி பண்ணு ப்ரோ அந்த வெயில்ல ஒரு ஒருத்தங்க செடி நட்றதாவட்டு வச்சி அங்க தண்ணி போவு மழ ஞ்சினா அந்த மழையிலேயே விவசாயம் வந்து ஒரு ஸ்பிரிட்டு ஸ்பிரிட்டு இல்லாம போய்டு இந்த மாரில்லா அதிகமா இருக்கு ப்ரோ
ஆ
ஆஹா அதா அதா ப்ரோ அப் அப்பறோ ப்ரோ நா இப்பதா ப்ரோ சப்பாத்தி சாப்டே நீங்க ப்ரோ
சூப்பர் ப்ரோ நானு சப்பாத்திதா சாப்ட்டே
அப்டிங்ளா ப்ரோ யா ஓகே ப்ரோ
லாஸ்ட்டா என்ன ப்ரோ படம் பாத்தீங்க
ஆ இங்க தா பாத்தே ப்ரோ இது ப்ரோ என்னது ஆ விஜய் மூவி ப்ரோ விஜய்து சர்க்கார் நெனைக்கிறே சர்க்காரோ எதோ ப்ரோ ஜில்லா ப்ரோ ஜில்லா ஜில்லா ஜில்லா ப்ரோ
ஜில்லா ஓ தேட்டர்ல பாத்தீங்ளா ரீ ரிலிஸ் பண்ணாங்களே அப்பவா ஓ சூப்பர் நீங்க விஜய் ஃபேனா ப்ரோ நீங்க
ஆமா ப்ரோ தீவிரமான விஜய் ஃபேன் ப்ரோ
சூப்பர் ப்ரோ நா வந்து சூப்பர் கேர்ள்னு ஒரு படம் பாத்தே ப்ரோ நேத்து தா போய்ட்டு வந்தே
ஓகே ஓகே ஓகே ஓகே சூப்பர் கேளா ஓகே ஓகே
ஆமா ப்ரோ
ப்ரோ அப்றோ ப்ரோ என்ன ப்ரோ அப்றோ என்ன எப்டி போது லைஃப்ல்லா
லைஃப்லா ஜாலியா போய்ட்ருக்கு ப்ரோ எனக்கு என்ன கவல
அப்டிங்ளா
ஆமா ப்ரோ ஆனா பாத்தீங்களா ஜூலை அது பு இப்பதா வந்து ரெண்டாயிரத்தி இருவத்தாரு பொறந்த மாரி இருந்து இருந்துச்சு அதுக்குள்ள ஜூலை மாசோ ஆயிருச்சு ஆறு மாசோ போனதே தெர்ல ப்ரோ
அதா ப்ரோ எனக்கு அதே தா ப்ரோ என்னன் தெர்ல டப்புன்னு வந்து டப்புன்னு முடிய போது
டப்புன்னு இந்த வர்ஷமே முடிய போது ஆ காலேஜே முடிய போது அவ்ளோ சீக்ரோ டக்குன்னு இன்னு என்ன ஆறு மாசோதா இருக்கு எனக்கல்லா காலேஜுக்கு ஒனக்கு என்னா ப்ரோ ஃபியூச்சர் பிளான்ருக்கு
ஃபியூச்சர் பிளான் எது இல்ல ப்ரோ இப்போதக்கி என்னனா ஒரு ஐ டி ஜாப் செட்டில் ஆயிட்டு ஒரு அதுல கொஞ்சோ டெவலப் பண்ணிட்டு அதுவே கொஞ்சோ லைஃப் ஃப ஒரு ரெண்டு வர்ஷோ ஒரு ஜாப்ல போய்ட்டு ஒரு ஒரு ரெண்டு வர்ஷோ நல்லா என்ஜாய் பண்ட்டு லைஃப சிங்கிள் லைஃப அதுக்கப்றோ ஒரு கல்யாணோ பண்ணிக்லா கல்யாணோ பண்ணிட்டு லைஃப் செட்டில் ஆவலான்ருக்கே ப்ரோ
சூப்பர் ப்ரோ
நீங்க ப்ரோ நீங்க எப்ப கல்யாணம் பண்ணிக்கலான் ஆச எப்போருக்கு
எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலா இன்ட்ரெஸ்ட் இல்ல ப்ரோ
அப்றோ எப்டி ப்ரோ சிங்கிளா இருந்தா எப்டி ப்ரோ உங்ளுக்குன் ஒருத்தரு
சிங்கிள்னா என்ன ப்ரோ பாத்துக்லா எல்லா வர வேண்டிய நேரத்துக்கு கர் ட்டா வருவாங்க இப்பதிக்கி ஐடியா இல்ல ஃபியூச்சர்ல யாராது வராங்ளான் பாப்போ
அப்டி சொல்றீங்ளா ஃபியூச்சர்ல என்னனா ஒருத்தர் வந்து இருந்தானா அந்த தருணம்
ஆமா நாம பாட்டுக்கு இப்போ இப்போ நம்ம இப்பல்லா அவசரத்துக்கு டக்கு டக்குன்னு கெடச்சிறதுன்னு பாத்தோன் வச்சுக்கங்களே
இல்ல ப்ரோ ஃபியூச்சர்ல ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க அவ்ளோதா ஃபியூச்சர்ல ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க இப்டி ஆள் பாப்பிங்ணு அதுக்கப்றோ நீங்க வந்து பாத்துக்லா
ஆமா ப்ரோ
அத்த அத்த ப்ரோ என்ன பண்ணு தெரி வேற என்ன ப்ரோ
செரி நா அடுத்த கால் பேச போறே
சேரி ப்ரோ ஓகே ப்ரோ
அ